ஹலோ நீங்க யார் தோழி
நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கே
அப்புற சொல்லுங்க என்ன சாப்ட்டீங்க இன்னைக்கு
இன்னைக்கு வந்து பக்கத்துல வந்து ஒரு பெஃஸ்டிவல் திருவிழா அந்த திருவிழால அங்க அன்னதானம் சாப்பாடு நா சாப்ட்டே
சேரி சேரி
உங்களுக்கு வந்து இந்த டெம்பிள்ஸ் எல்லாம் போறது டூர் போறது அந்த மாதிரி இதெல்லாம் புடிக்குமா
ஆ ரொம்ப புடிக்கும் இப்ப கூட சென்னைல்லா போய்ட்டு வந்தே அப்புற ஊட்டி கொடைக்கானல்லா போய்ட்டு வந்தோம் ஆ நல்லா இருந்து ச்சுங்க ஆனா என்ன எனக்கு வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் ஓகே குளிர் ஓகே ஆனா வந்து இந்த ரூம்ஸ்லலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் இருக்காது அப்புற வந் து அது வந்து எனக்கு புடிக்கவே மாட்டேங்குது என்னன்னா கம்முன்னு இருக்குமா நமக்கெல்லா இந்த ஆர்ப்பாட்டமா இந்த ஃபேன் இல்லைன்னா நமக்கு தூக்கமே வராது
அங்க எல்லாம வ வைக்க வாய்ப்பே இல்ல சிஸ்டர் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழ தரையிலேயே வெறுங்கால வைக்க முடியாது செப்பல் இல்லாம அங்க அவ்ளோ கூலிங் இருக்கு சோ அந்த மாரி கூலிங் ஏரியாவுக்கு ஃபேன் தேவயில்லல்ல இப்ப நம்ம மாரி ஏரியானா ஃபேன் இல்லாம நம்மளால ஒரு நிம்ஷோ அங்க இருக்க உக்காரவே முடியாது
ஆமா ஆமா இருந்தாலு அது என்னமோ எனக்கு கம்முன்னு இருக்கற மாரி இருக்கு
ம் ம் குளிர் பிரதேசத்துல வந்து எப்பவுமே இந்த மாரி ஃபேன் ஏசி அதெல்லா எதுவுமே இருக்காது ஏன்னா சாயந்தரோ நாலு மணி ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க குளுர் எடுக்க ஆரம்பிச்சிரு பகல்லே வந்து பகல்லே வந்து பாத்தீங்ன்னா பகலயுமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்காங்களே அங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கா வெயில் வந்து வெயிலோட தாக்கோ வந்து கம்மியாத்தா இருக்கு அப்ப பகல்லையு நா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வெளியறப்ப நம்ம ஊர்ல எல்லா கொஞ்சோ நம்ம வெளியற போயிட்டு வந்தோம்னால ஃபுல்லா ஸ்வட்டிங் ஆயிடு அப்பப்பா வெயில் ஜாஸ்தி நம்மளால இந்த வெயில போயிட்டே வர முடியல நம்ம அவ்வளோ தண்ணி குடிப் ப்போ இல்ல வெளியிற போனா ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்போ ஆ பட்டர் மில்கு இந்த மோரு அந்த மாரி இதெல்லா நம்ம கூலிங்கா ஏதாவது வேணுனு அப்ப நமக்கு தோணு நம்மளோட தா தாகோ வந்து பாத்தீங்கன்னா தேடு கூலிங்கா வேணு அப்டினு ஆனா அந்த ஊர்ல எல்லா நீங்க ஃபுல்லாவே ரவுண்டடுஸ் வந்தா கூட தண்ணி கூட ஒங்களுக்கு தாகோ வராது ஏன்னா வெயிலோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா அங்க கம்மியா இருக்கு
குளிக்கவே முடியாதே
ஆமா இல்ல அது ரூம்ல இருக்கிற வரைக்கு கூ கூலிங் இருந்துகிட்டே இருக்கு பெட்ஷீட் இல்லாம இருக்க முடியாது பகல் டைம்லேயே கீழ தரையில வந்து நம்ம வெறும் கால வைக்க முடியாது செப்பல் இல்லாம நா சொல்றது வெளியிற அவுட்ஸ் சைடு இப்ப நம்ம வீட்ல இருந்து நம்ம வெளியில போறம்னா அப்பா வெயில் இவ்ளோ ஜாஸ்தியா இருக்கே ஏதாவது கூலிங்கா குடிக்கணுமே அப்டின் நமக்கு தோணு தண்ணி கூலிங் கூலிங் வாட்டர் நமக்கு தேடுவோ இல்லாட்டி ஏதாவ்து கூல்ட்ரிங்ஸ் தேடுவோ இல்லாட்டி குளிர் எ எந்த குளிர்பானோ இருக்குதோ நம்ம அத குடிக்கணு அப்படிங்கிற மாரி நமக்கு அது தோணு குடிக்கறதுக்கு ஆனா அந்த ஊர்ல வந்து பாத் இல்லனா அதே நம்ம ஊர்ல போற மாரி அங்க வெளியேற நம்ம போனோம்னா அந்த வெயில் பாக்க நமக்கு அவ்வளவுக்கா இருக்காது அங்க வெளியல போயிட்டு வந்தோம்னா தண்ணி நார்மலா குடிக்கணுனுனு கூட தோணாது
ஆமாங்க ஆமாங்க அப்டித்தா இருந்தாலு எனக்கு அந்த மாரி எடங்கள் வந்து அ கம்முன்னு இருக்குமா நைட்டு பயமா இருக்குங்க படுத்திருந்தாலே அப்படியே எல்லா சவுண்டு ஒரு சின்னதா அசஞ்சா கூட சவுண்டு கேக்குதா
ஆமா ஆமா இப்ப ஃபேன் ஓடுச்சுன்னா எதுவு தெரியாது ஃபேன் ஓடிட்டு இருக்கம் போது பாத்தெங்ன்னா அந்த ரூம்ல வந்து எதுவுமே நார்மல நம்ம வீட்டுல இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கு அங்கல்லா வந்து பாத்தீன்னா ஒரு குண்டூசி சவுண்ட் கூட கேட்ட கேட்டா கூட சவுண்ட் நல்லா கிளியரா கேக்கு ஏன்னா அங்க எந்த ஒரு சத்தமு இருக்காது
ஆமா ஆமா
சாரி சோ அந்த மாரி வந்து அ டூரிஸ்ட் பிளேஸ்ல அந்த க த குளிர்ச்சியான எடங்கள்லா அப்டித்தா இருக்கு பேங்ளூர் சைட்லா வந்து பா த்திங்ன் வச்சுக்கங்ளே பேங்ளூர் சைட்ல இருக்கம் போது ஆ சம்டைம் அந்த இந்த சீசன் நம்ம ஊர்ல இந்த குளிர் ச சீசன் வரும் பாத்தீங்களா அந்த சீசன்ல்லா ஆறு மணி ஏழு மணி ஆனா கூட அங்க நம்ம வீட் நம்ம ஊர் சைட்ல எவ்ளோ கூலிங் இருக்குதோ அந்த கூலிங் டபுள் மடங்கா இருக்கு அங்க
பேங்ளூர் ஓசூர் அந்த மாரி சைட்ல ம்
கூலிங் அவ்வளவு கூலிங் இருக்கு அப்டியே ஆ இது வெளியிற ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக்லா வெளியிற வந்தோம்னா ஜெர்கின் ஜெர்கின்ல அந்த அந்த பாக்கெட்ருக்கு பாத்தீங்களா அந்த பாக்கெட்டுக்குள்ளதா கைய வுட்டுட்டே வெளிய வரணு வர வர முடியு கைய நார்மலா தொங்க போட்டுட்டு வந்தோம்னா கையிலா வெரச்சு போயிரு
அந்த அளவுக்கு குளுர்ருக்கு
கூலிங் இருக்கு அந்த அளவுக்கு கூலிங் இருக்கு அதே மாரி பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல மழ பெய்யுது பாத் தீங்களா மழக்கால டைம் மழ பெய்யு சோ மழ பெய்யும்னா எப்பவு மேகமூட்டமா இருக்கு மேகமூட்டமா இருக்கு மழ வர்ற மாரி நமக்கு சு ச்சுவேஷன் தெரியு சோ மழ வந்துடு ஆனா அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கனா எப்டி தெரியுமா நல்ல வெயில் சுல்லுன்னு அடிச்சுட்ருக்கு அடுத்த செக் செகேண்ட்ல பாத்தா மழ வரு அடுத்த செகே ஒரு அஞ்சு நிமிஷ த்துல மழ நின்று மழ நின்ன அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா வெயில் அவ்வளோ சுல்லுன்னு அடிக்கு அந்த மழ பேஞ்ச தண்ணி எல்லா அப்டியே காஞ்சு ட்ரையாயிரு அந்த செகேண்ட்ல மறுபடி கொஞ்ச நேரத்லயே பாத்தா நல்ல வெயில்ருக்கு மழ வந்துறு இப்ப நம்ம ட்ரெஸ்ல்லா வந்து பாத்தீங்கனா தொவச்சு காயப் போடறோம் சரி வெயில் அடிக்குதுல்ல நம்ம காய போட்றலா அப்டின்னு நம்பி மட்டு போடவே முடியாது வெளியிற நம்பி போட்டுட்டு அசால்ட்ட நம்ம வீட்டுக்குள்ள இருந்தோம்னு வச்சுக்கங்ளே சடனா மழ வந்துரு மழ வந்தோவுனே பாத்தீங்னா ஐயயோ மழ வந்துருச்சே அப்டின்ட்டு து போய் கிளாத்தல்லா எடுத்துட்டு உள்ள வந்துட்டோன் வச்சுக்கங்களே
ம் அதா அதா
அங்க எல்லா துணி தொவச்சு காய்ப்போனு ஆமா எப்ப எந் எப் எப்ப எந்த செகைண்ட்ல மழ வரு எந்த செகேண்ட்ல வெயில் அடிக்கு அப்டிங்கறதே கெஸ் பண்ணவே முடியாது இப்ப நம்ம ஊர்லேல்லா மழ பேஞ்சதுனா ஸ்கூலுக்கு போறதுக்கு ஸ்கூல் லீவ் வுட்ருவாங்க காலேஜ் லீவ் வுட்ருவாங்க ஆஃபிஸ் போறதுனா ஜயோ எப்டி நம்ம போறது அப்டின் சொல்ட்டு இருப்போ ஆனா அந்த ஊர பொறுத்த வரைக்கு ஸ்கூல் மழ பேஞ்சாலு ஸ்கூல் உண்டு காலேஜ் உண்டு ஆஃபீஸ் உண்டு எல்லாமே உண்டு ஏனா அங்க எப்பவுமே மழ பேஞ்சுகிட்ருக்கு
அதா அதா
ல்ல மழ பெய்யு எந்த டைம்ல மழ பெய்யாதுனே தெரியாது இப்ப ஆஃபீஸ் கால்ல கெளம்பனு அப்டினா கால மழ பெய்யுது அப்டினா நம்ம நம்மலா ஃபோன் பண்ணி சொல்லுவோ ஆஃபீஸ்ல இந்த மாரி வரவே பைக் ஓட்ட முடில கெளம்ப முடில வர முடில அப்டின்னு ஏதாவது ரீசன் சொல்லலா ஆனா அங்க எல்லா அது காமன் மழ பெய்யறது வந்து காமன் காலையில வந்தா ஓகே ஒரு ஆ ரெயின்கோட் எடுத்து போட்டுக்க வேண்டியதா
நம்ம ஊர்ல ஏ லைட் லைட்டா மழ பெஞ்சாலே எப்ப ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்னு பாத்துட்டு இருப்போ
ஆனா அந் அந்த மழயில கூட ஸ்கூலுக்கு பசங்க போவாங்க ஏன்னா அங் அங்க வந்து அதெல்லா காமன் எப்போ எப்ப மழ பெய்யு எப்ப வெயில் அடிக்குன்னே சொல்லவே முடியாது மேக்சிமம் முக்கா வாசி முக்காவாசி நாள் அங்க மழ பெஞ்சிக்கிட்டு தா இருக்கு அதனால வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் லீவோ காலேஜ் லீவோ ஆபீஸ் லீவோ இந்த மாரி எந்த ஒரு எக்ஸ்கியூஸ்மே சொல்ல முடியாது அங்க
அதா அதா
இப்ப நம்ம ஊர்ல்லா லைட்டா மழ பெஞ்சா கூட ஓகே இந்த மாவட்டத்துல இந்த லீவு இந்த மாவட்ட மாவட்டத்துல லீவு அன்னோன்ஸ் பண்ணிருவாங்க காலையில
இல்லங்க அதனா மழ பகுதி இல்லங்க அது வந்து மழ வந்து சரிஞ்சிட கூடாது ஸ்கூல் பஸ் வேன்னா போகு அப்ப சரிஞ்சிட கூடாது பிள்ளைங்களோட நலனுக்காண்டி சொல்லுவாங்க ஏன்னா வந்து சரிஞ்சி விழுந்து எத்தன பேருனு இதா ஆயிருக்காங்க
எங்க எங்க சொல்றீங்க
ஊட்டி கொடைக்கானல் அந்
அங்க சொல்றே இல்ல நா நா நம்ம நார்மல் ஏரியாவ சொல்றே தமிழ்நாட் டுல நார்மல் ஏரியாவ சொல்றே நா அத சொல்லல நா சொன்னது பேங்களூர சொல்லிட்டு இருந்தே அங்க எல்லா வந்து பாத்தீங்கன்னா மழ பெய்ஞ்சாலோ வெயில் அடிச்சாலோ அதெல்லா காமன் அதெல்லா எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அவுங்க பாட்டுக்கு அவுங்க வேலையை ரொட்டீன் பாத்துக்கிட்டு இருப்பாங்க வேலைக்கு போறவங்க போவாங்க ஸ்கூல் போறவங்க காலேஜ் போறவங்க ஒர்க் போறவங்க எல்லாருமே போயிருவாங்க ஆனா நம்ம ஊர பொறுத்த வரைக்கு காலையில ஏழு மணிக்கு நியூஸ் சேனல் பாத்துட்டு இருப்பாங்க மழ பெய்தா ஓ இன்னிக்கி மழ பெய்தா ஸ்கூல் இந்த டிஸ்டிக் லீவு இந்த டிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருவோ ஆனா அங்க எல்லா அது கெடையாது எத்தன மழ பேஞ்ஞாலூ அந்த மழைல கொடைய புடுச்சிட்டு பசங்க ஸ்கூல் போவாங்க ரெயின்கோட்டு போட்டுட்டு போவாங்க
அங்க ஆனா ஃபுட்டுமே நல்லா இருக்கு ஊட்டி கொடைக்கானல்ல வந்து ஆ நல்லா வந்து அப்டியே சுட சுட அத அதையே கேக்கீங்க நா வந்து செவ்வகெழம வந்து நான்வெஜ் சாப்ட மாட்டே
ம்
அப்பன்னு பாத்து எனைய கூடிட்டு போய்ட்டாங்க
ம்
அங்க வந்து நல்லா எல்லாரு கிரில் ஃப்ரை பண்ணி எல்லா சாப்ட்டாங்க அப்பன்னா நா டயட்ல இல்ல எல்லா சாப்ட்டாங்க நானு என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு மட்டு பன்னீர் ஆ வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணு இது சாப்டாது நான்வெஜ் சாப்ட மாட் ட்டாங்க சோ நாங்க வந்து பன்னீர் வாங்கிட்டு வந்து கிரேவி வெச்சு சாப்டுட்டு இருந்தோ அதே நா மிஸ் பண்ணிட்டே ஆ நல்லா இருந் அந்த குளுர்ல சாப்ட்றது அது ஒரு சுகந்தான
ஆமா அது எப்டின்னா அந்த கூலிங் ரொம்போ கூலிங்கா இருக்கு அந்த எடத்துல நம்ம எதாவது சூடா சாப்புடணுனு தோணும்போது இந்த மாரி இந்த கிரில் ஐட்டம்ஸ் நல்லா கொஞ்சோ ஸ்பைசியா கொஞ்ச நல்லா அப்படியே ஆமா அத வந்து சூடா வந்து நம்ம சாப் விட்டோம்ன்னு வச்சிக்காங்களே அது வேற அது வேற லெவல் ஒரு மாரி டேஸ்ட் இருக்கு இப்ப நார்மலா நம்ம வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சி நம்ம சாப்புறோ பாத்தீங்களா அதுக்கு கோ அப்டியே இந்த வாய் எல்லா நல்ல ஜில்லுனு இருக்கு பாருங்க அந்த டைம்ல இந்த மாதிரி ஸ்பைசி ஹாட்டா சாப்ட போது அது வேற மாதிரி இருக்கு கோட்டேஸ்டேடிப்
ஆமாங்க சூ சும்மாதா அது பண்ணிருப்போமே ஒரு நாலு பொடிய போட்டு வதக்கி தா வுட்ருப்போமே அனா டேஸ்ட்டு பயங்கரமா இருக்கூ அந்த சூடா என்ன குடுத்தாலு சாப்ட்லா அப்டிங்கற மாறி ஃகாபி டீயே நா குடிக்க மாட்டே ஆனா வந்து அங்க போனா எனக்கு பிளாக் ஃகாபி டீ இதெல்லா வாங்கிட்டாங்க அப்டி சொல்லுவே ஏனா நல்லா இருக்கூ அப்டியே ஏ க்க ஆ அப்டி ஜி ய அப்டீ கூலிங்கா இருக்கூ
வேற எங்க ஊட்டி குடைக்கானபோலது சைக்கிள் ரேஸு சைக்கிளிங் அப்றோ வந்து ஏதோ போட்டிங் அதெல்லா போனிங்களா
ஆ போனோ போனோ ஊட்டில வந்து இந்த ரோப்பு
ஆ
ரோப்ல போனோ அதுக்கப்பறோ வந்து போட்டிங் போனோ
ம்
ஆ இந்த மாறிலா போனூ ஆ பட் வந்து இனிமே வந்து ஊட்டி கொடைக் ஊட்டி கொடைக்கானல் மூனார் இந்த மாறினா வந்து அ அதிகமா பாக்குறதுக்குதா பெய்ஸ்ஸில்லங்க
உ உ
என்ன அந்த குளுர ரசிக்கலா அவளதா அ போனா அந்த மாறி ட்ரிப்பு மாறி ஆ தாய்லாந்து அந்த மாறி கூட அ காசு செலவு பண்ணி போனா கூட நெறையா பாக்கலா ச் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குல்ல பிளைட்ல பிள்ளைங்கள கூடிட்டு போனது அதெல்லா இதுவுளு செலவாகுது என்ன அது கொஞ்சோ வந்து கொஞ்ச செலவாகு அவளோதா ஜாஸ்தி செலவாஉ பட் ப்ப வந்து ஒர்த்தா இருக்கும்ல ஃபாரின் டூர் வந்து இது வந்து என்னா கூலிங்கா இருக்கு எனக்கு என்னமோ ரொம்ப போர் அடுச்சதுங்க அப்டியேவுள்ளக்க கம்முனு உட்காந்துக்கிட்டு
உ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஒரு ஃபால் அது வந்து ஆக்சுலா நேரா அங்க போறதுல சும்மா ட்ரைன்ல பாக்கைல பாக்குறதுக்கே நல்ல லுக்கிங்கா இருக்கு அத நானு ரொம்ப ஒரு ரெண்டு வருஷமா ட்ரை பண்றே பட் என்னால அங்க போகவே முடில எங்கன்னா பேங்களூர் யஸ்வந்த்பூர்ல இருந்து மைசூர் போறது மைசூர் போற ட்ரெயின்ல போகணு ட்ரெயின்ல போனம்னா அதுல ரெண்டு மைசூருக்கு பேங்களூருக்கு சென்ட்டர்ல ஒரு பிளேஸ்ல இருக்கு ஒரு ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ்
உ உ
வாட்டர் ஃபால்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் அப்டியே ட்ரெயின்ல உட்காந்துருக்குறவங்க மேல அப்டியே படுற மாதிரி இருக்கு பாக்க நல்லா இருக்கு பாக்கறதுக்கு நெறே அங்க பேங்ளூர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ்ஸு ஆ நறைய ஃபால்ஸ்ஸு பாக்கறதுக்கான நெறைய ப்ளேசஸ்லா இருக்குது டெம்புள்ஸ் இருக்குது மைசூர் சைல டெம்புள்ஸ் இருக்குது ஆமா
ஆமமா நெறையா அந்த அரண்மனைஹள் ஆ அதனா அங்க டேலட்ஸ் ஆ நெறையாரு கு ஷாப்பிங்கூ சூப்பரா இருக்கூ
ம் இதோட பேங்ளூர்ல வந்து பாத்தீங்னா சண்டே பஜார்னு சொல்லி தண்டே அன்னைக்கு மட்டூ ஒரு மார்க்கெட் உண்டு
அதாங்க ட்ரெஸ் எல்லா ரொம்ப வெல கம்மியாமே
ஆமா அந்த மார்க்கெட்ல சண்டே அன்னைக்கு மட்டுன்தா மத்த நாள்ல்லா போட மாட்டாங்க சண்டே அன்னைக்கு மார்னிங்ல இருந்து நைட் டு ஒரு எய்ட் ஓ க்ளாக்கா என்னமோ தை டென் ஓ க்ளாக் வரைக்கு நெனக்கிறே மார்க்கெட்டு
ம் ம்
அது வந்து பாத்தீங்னா இங்க நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோல போய் யறங்கிக்லா மெட்ரோ வா என்ட்ரன்ஸ் ஸ்லதா இருக்குது அது சோ இல்லன்னா நம்ம பைக்ல போறதா இருந்தா போய்க்கிக்கிலா அங்க போனோம்னா குவா இது க்ளாத்ஸ் இருக்கு பாத்தீங்ளா அதலா மார்னிங்ல இருந்து மார்னிங்ல இருந்து இ